ஹோ ஹலோ
ஹலோ கேக்குதுங்ளா என்ன
கேக்குதுங்க நீங்க என்ன பண்றீங்க வேலைய எல்லாம் முடிஞ்சா வீட்ல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன ரொம்ப நாளா போனவே காணோம்
ஆ
என்னங்க புரியல
அதனால பேர்ச்ச
சேர் செரிங்க பரவால்ல பரவால்ல இப்ப எப்டிங் குழந்தைங்களுக்குள்ளா உடம்பு பரவால்லிங்களா நல்லா இருக்கீங்களா நீங்களோ நீங்க பேசுறதே கேக்க மாட்டேங்குதுங்க
அப்படிங்களா நா நல்லா இருக்கறங்க நீங்க நல்லா இருக்கீங்களா கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குதுங்க நல்லா இருக்கங்க எப்படி இருக்கீங்க குழந்தைங்களா
ஆஹ் பாப்பாகல்லா ஸ்கூல் போயிருகாங்க
சேரி செரிங்க எ குழந்தையு ஸ்கூலுக்கு போயிட்டாங்கங்க இப்பதா வேல முடிச் சுக்காண்ட்ருக்க என்னடா ரொம்ப நாளாப் போனவே காணோ என்ன பண்றீங்கன்னு கேட்கலான்தா கூப்டங்க
அப்படிங்களா சேர் செரிங்க எங்கிங்க நம்மளு பேசாம சின்ன குழந்தையாவே இருந்திருக்கலா ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுல எந்த கஷ்டமு தெரியாம இருந்திருக்கலா பெரிய புள்ளையா ஆனது ஆனோ இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு
ஆமாங்க கண்டிப்பா எனக்குமே அந்த ஸ்கூல் டேஸ்க்கு போகணுனு ஆசையா இருக்கு குங்க இப்ப வரைக்கு
ஆமாங்க ஆனா நம்மளுக்கு இப்ப இருக்கிற மெச்சூரிட்டிக்கு நம்ம ஸ்கூலுக்கு போனா நம்ம தாக ஸ்கூல்ல பர்ஸ்ட் ரங்க் எடுப்போ எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட்டா வருவோ அப்லா நக்கு ஒண்ணு தெரியாதுங்க அந்த அளவுக்குலா ஒண்ணு தெரியாதுங்களா அதனால அப்ப ஸ்கூல் லைஃப் பத்தி நமுக் தெர்ல ஆனா இப்போ போற ஸ்கூல் பிள்ளைங்களா பாத் தா சீ உனக்கு பதில நா ஸ்கூலுக்கு போயிருந்திருக்கலா அப்டின்னு தோனுலீங்க
கண்டிப்பாங்க எனக்கு அதேதா ஆசையா இருக்குங்க இப்ப ஸ்கூலுக்கு போகணுனு நனைச்சா ஸ்கூலுக்கு போகோன் னோ அந்த இதெல்லாம் மறக் க்கவே முடியாதுங்க அந்த லாஸ்ட்டு பெஞ்சு நாங்களா செமையா இருக்குங்க நாங்களா ஹைட்டா இருப்போங்களா நாங்க ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோ நல்லா ஜாலியா இருக் குங்க ஐட்டா இருக் போ அப்ரோ பின்னாடி தா இருப்போங்களா நல்லா வந்து எப்படின்னா ஜாலியா இருக்குங்க கதை பேசிட்டு மிஸ்ஸு பாடம் நடத்த நாடத்த நாங்க ஒண்ணு பேசிட்டு இருப்போ அவங்க மிஸ்ஸு கடைசியில எங்கள ஆளுக்கு க்கோரு ஒரு பெஞ்சுல உட்கார வைப்பாங்க நிறைய லூட்டி பண்ணிருக்கோங்க நீங்க அந்த மாரி ஏதாவது பண்ணது உண்டா
ஆ ஹ நானா அப்டி பண்ணதில்லைங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்ங்க எங்க டீச்சர்ல்லா ஃபர்ஸ்ட் பெஞ்ச்லதான உட்காந்துருப்பே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்ங்க ஆனா நாங்க பண்ணுவோ எப்டின்னா எங்களுக்கு இந்த ஸ்க்ட் கிளாஸ் நடத்துற டைம்ல இந்த வாய்ல அரிசி போட்டு சாப் புடுவோங்க வீட்ல இருந்து அரிசி ஒரு டப்பா புல்லா வருத்து எடுத்துட்டு வந்துருவனுங்களா எடுத்துட்டு வண்ட்டு என் டெஸ்க்ல இருந்து அந்த ரோல கடைசி டெஸ்க் வரைக்கு என் டிபன் பாக்ஸ் போயிட்டு திரும்பி வருங்க அந்த அளவுக்கு டீச்சர் பாட எடுத்திட்டு இருப்பாங்க நா வாய்க்குள்ள போட்டு அரிசியை போட்டு மென்னுகிட் டே பாடத்த கவனிச்ட்ருப்பாங்க ஒரு டைம் டீச்சர் கண்டுபிடிச்சி அரிசி டப்பால வாங்கி வச்ட்டாங்க வாங்கி வச்ட்டு செரியான அடிங்க எங்க வீட்லெல்லா மாட்டிவுட்டு செரியான அடி வுழுந்துச்சி
அத அதாங்க பரவால பரவால அ நறைய இது சேட்டைய எல்லா பண்ணிருப்பீங்க போல எனக்கு அது நீங்க சொல்லு போதெல்லா இந்த ஞாபகம் வருதுங்க இந்த நம்ம நாங்க வீட்ல இருந்து வாங்கிட்டு போயிருவோங்க கொண்டு போயிருவோ நறையா சாப்பறக்கு அப்புற கடையில இருந்து வாங்கிட்டு போய் ஒளிச்சு வச்சிருவோங்க ஒளிச்சு வச்சிட்டு நாங்க என்ன பண்ணுவோஅந்த மிஸ்ஸு பாட நடத்த நடத்த எடுத்து எடுத்து சாப்ட்டு இருப்போங்க சாப்படுறக்கு அப்புற அவங்க நடத்திட்டு இருப்பாங்க என்ன ஸ்மெல் வருது என்னாச்சு அப்டின்னு சொல்லி கேப்பாங்க டீச்சர் எல்லா அப்ப நாங்க இருந்துட்டு ஒண்ணு இல்லைங்க மிஸ் அப்ப சொல்லி இது பண்ணிட்டு ஆனா நாங்க பாட்டுக்கு உட்க்கார்ந்து சாப்பிட்டு இருப்போங்க நறைய பண்ணிருக்கோங்க அது சொல்றக்கே வார்த் தி இல்லைங்க அந்த அளவுக்கு இருக்கு
ஆமாங்க ஆமாங்க எனக்கு அந்த மாறிலா நறைய நடந்திருக்குங்க அப்பல்லா என்ன தெரியுமாங்க ஒவ்வொரு நாளு ஒவ்வொரு மாரி இருக்குங்க இந்த கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லா ஸ்கூலுக்குள்ள வந்தா பார்த்தா போதுங்க வெளியே இருக்கு போது நாங்க எக்ஸ்பர்ட்டா இருக்க தோணுங்க இந்த டீச்சர்ல்லா கிளாஸ் குள்ள வன்டாங்கன்னா அவங் பார்த்தாலே காண்டா டாகும் அத மாதிரிலா உங்களுக்கு இருந்துருக்குங்களா
ஓ கண்டிப்பா இருக்குங்க எங்க இங்கிலீஷ் மிஸ்னா சொல்லவே வேண்டா அந்த அளவுக்கு பண்ணுவாங்க எங்க சோசியல் மிஸ் வந் எங்களுக்கு வந்து கிளாஸ் மிஸ்ங்க ஆனா அந்த மிஸ்ஸு ரொம்ப ஸ்ட்ரிட் தா ஆனா நல்ல பாசமாவு இருப்பாங்க நல்ல கிளாஸ் நடத்துறது புரியு எங்களுக்கு கந்த அளவுக்கு நல்லாவு இருக்குங்க அவங்க கிளாஸ்ஸு ரொம்ப புடிக் குங்க சோசியல் மிஸ்ஸு ஆனா இந்த இங் இங்கிலீஷ் மிஸ் இருக்காங்களே சாமி செம்மையா இது பண்ணுவாங்கங்க அ நாங்க எப்ப பாத்தாலு கிண்டல் பண்ணிட்டே தா இருப்போ அந்த மிஸ்ஸ ஆனா கிண்டல் பண்ணாலு அவ்ளோ ஜாலி யா இருக்குங்க அதெல்லா மறக்கவே முடியாதுங்க அதெல்லா இப்ப வந்து அது மறு ப்டி வராதா அப்டின் சொல்லி ஒரு ஏக்கமாவே இருக்குங்க கஷ்டமா இருக்கு
ஆமாங்க ஆமாங்க எனக்கு அப்பல்லா தோணிருக்குங்க அப்பல்லா டீச்சர்ஸ் எங்க சயின்ஸ் மிஸ் தாங்க நா ஸ்கூல் லீட்ரு சயின்ஸ் மிஸ் தான் மத்த பிள்ளைங்களு கண் கண்ணுக்கு தெரியாதுங்க நான் என்ன பண்ணுவனோ அதேத்தா கண்டுபிடிச்சு அவங்க இது பண்ணுவாங்க நான் சும்மா உக்காந்து பாடத்தை கவனிச்சட்டு இருப்பே என்னய கண்ட என்னய மட்டுதா கூப்ட்டு காயத்ரி கம் அவுட் டேக் எ சாக்பீஸ் ஹ போடு ரைட்டிங் காயத்ரி கம் அவுட் டெஸ்ட் அப்டின்னு சொல்லி திட்டிட்டே இருப்பாங்க
அதா அதாதாங்க அவுங்களுக்கு நல்லா இருக்கு திட்டு வாங்குனாலு அப்போ ஒரு திட்டு இப்ப எவ்ளவோ திட்டு வாங்குறோ என்னமோ என்மோ பண்றோ அதுக்கு இதுக்கு அந்த லைஃபே எவ்ளவோ பரவால்லன் தோணுதுங்க ரொம்ப மிஸ் பண்றங்க அந்த லைஃப் எல்லா மறுபடியு வந்தா பரவாயில்லைங்க எனக்கு இனி லைஃப்ல வராதுல்லைங்க நம்மளுக்கு போனது போனதுதா
ஆமாங்க சரி விடுங்க நா வேணா ஒரு டைம் மிஷின் கண்டுபுடிச்சு உங்களைய கொண்டு போய் ஸ்கூல் லைஃப்லயே திரும்ப உட்டர்றே கவலப்படாதீங்க
ஆமாங்க அப்டி ஒண்ணு நடந்தாதா பரவாயில்லையே என்னன்னுலா பண்ணிரலா அதெல்லா முடியாதுங்க என்னங்க நீங்க அதெல்லா நடக்கற காரியமா படத்துல வேணா நடக்கலா நம்ம ஸ்கூல் லைஃப் போனது போனதுதா அப்புற அந்த மாங்கா அந்த எப்படா ஸ்கூல் விடுவாங்க இந்த வெளிய பாட்டி ஒண்ணு இருப்பாங்க ரெண்டு மூணு பாட்டி லைனா கட்டி இருப்பாங்க லைன் கட்டி கடைகள் போட்ருப்பாங்க ஒரு சின்ன தார்பாய் விரிச்சு அப்படிதா இது பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா அ மாங்கா ஒருவாய்க்கி அது போக அப்பல்லா வீட்ல வந்து ஒருவா ரெண்டு ரூவா அந்த மாரிதா கொடுப்பாங்க இப்பல்லா தான் பாக்கெட் மணி எல்லாத்துக்கு ஐநூறு ரூவா ஆயிர ரூவா குடுக்கறதாச்சு நம்மளுக்குல்லா ஒருவா ரெண்டு ரூவா கடைக்கிறதே பெரிய விஷய அந்த ஒரு ஒருவா ரெண்டு ரூவாயு மிச்சம் புடிச்சு அந்த மாங்கா அந்த நெல்லிக்கா இதெல்லா வாங்கி சாப்டுறக்கு அவ்ளோ அருமையா இருக் குங்க நீங்க சாப்ட்டதுண்டா ஞாவக இருக்குங்களா
ம் சாப்ட்டு இருக்கங்க ஆனா எங்க ஸ்கூல்குள்ளயே கேண்டீன் இருக்குங்களா அங்க வந்து சமோசா அப்புற பேப்பர் பப்ஸ்ஸு கிரீம் பன்னு ஐஸ்கிரீமு இந்த மாரிலா எங்க கேண்டின் குள்ள இருக்குங்களா அதனால நாங்க இன்டர்வல் டைம்ல எல்லா அங்க போய் போய் வாங்கி சாப்டுவாங்க சமோசாலா சூப்பரா இருக்குங்க ஃபர்ஸ்ட்டு இன்டர்வல் பெல் அடிச்ச உன்னே ஓடி குட்டு குட்டு குடு குடுன்னு ஓடி போய் ஃபர்ஸ்ட் ஆளா நின்னு சமோசா வாங்கி சாப்டுவோங்க அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு இப்பல்லா அந்த மாரி சம்பவம்
ஆ சரிங்க ஆ பரவாயில்லைங்க அந்த ஸ்கூல் லைஃப்லா நம்மளுக்கு மறக்கவே முடியாது இல்லங்க
ஆமா ஆமாங்க ஸ்கூல் லைஃபு எப்படிங்க இப்ப இப்பருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் சொன்னா அது புரியாதுங்க நம்மளை மாரி அனுபவச்சாதா அவங்களுக்குலா தெரியு
ஆமாங்க கண்டிப்பா அப்புற பாத்துட்டீங்கனா அந்த அந்த ஒரு ரூவா ரெண்டு ரூவாலா அம்மா அப்பப்ப அம்மா அப்பா குடுத்த காசுலா சேத்து வச்சு நாங்க என்ன பண்ணுவோ அந்த ஸ்கூல் லீவுக்குலா வாங்கி வச்சிருவோங்க வாங்கி வச்சு அத ஒரு ரூவா ரெண்ரூவா ரெண் ரூவா மூண் ரூவா அப்படின்ல எடுத்து எடுத்து எடுத்து எடுத்து வச்சு ஒரு ஐம்பது ரூவா கிட்ட வந்துடுங்க அப்ப என்ன பண்றது நம்ள மாரீ காசு கொடுத்தாங்கனா பிரச்சனையே ல நம்மளை விட மோசமாவும் இருக்குல இருக்காங்க காஸ் குடுக்காம இல்லைங்ளா அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நா என் ஃப்ரெண்ட் லா கூப்பிட்டுபோய் எலாம் ஃப்ரெண்ட்ஸ்கல வாங்கி கொடுப்ப வேணுங்கறதெல்ல எனக்கு என்ன நா சாப்பறதை விட என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கி கொடுக்குறது ரொம்ப பிடிக்குங்க நம்பங் கூட வந்து கடைச்சிரோ புடிச்சிரோ நம்ம வாங்கி சாப்பிடுறுவோ எப்படியோ ஆனா அவங்கலா வந்து சில டைம்ல சாப்படுறக்கே இல்லாம இருக்கு க்கங்க இல்லங்க அவங்களுக்குெல்லாம் ஆசையா இருக்கு வாங்கி கொடுக்கணு எனக்கு அவங்களுக்குல்லா வாங்கி குடுத்துட்டு நா சாப்டும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அதெல்லாம் ஸ்கூல் டைம் மறக்கவே முடியாதுங்க இன்னைக்கும் கூட என் ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணி இருந்தாளுங்க பேசிட்டே இருந்தோ ஸ்கூல் மம ரிஸ்பத்தி தாங்க
பரவில்லைங்க பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க செரி செரிங்க ஆமாங்க அப்ரோ இந்த சத்துணுவு சாப்பாடு சாப்பிட்டு இருக்கீங்களாங்க அந்த டைம்லல்லா எப்படி அந்த டைம்ல வந்து இந்த வெறும் சாப்பாடு சாம்பார் அது மட்டும் தா ஒரு முட்ட வேக வச்சு குடுப்பாங்க ஆனா இப்ப இந்த கூல்ல வந்து காலையில சாப்பாடு போடுறாங்க மதியம் போடுறாங்க பரவாயில்லைங்க இப்ப முன்ன இருந்த விட ஸ்கூல்ல்லா நல்லா மாறிடுச்சுல்லங்க
ஆமாங்க கண்டிப்பாதா எனக்குமே ரொம்ப பிடிக்குங்க எனக்கு ஒரு நேரம் வந்து எங்க அம்மா லன்ச்சுக்குலாம் சூப்பரா இந்த பசங்க இருக்காங்கன்னேங்க நீங்க ச சாப்பாடு சொன்னது நாபகமே வருது எங்க கூட படிச்ச பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாங்க கொண்டு போற டிஃப்பன வந்து எடுத்து இன்டர்வல் டைம் திருடி சாப்பிட்டுருவானுங்க ஆனா வந்து கோவமா வரு ஆனா இப்ப நினைச்சா ரொம்ப சிரிப்பு சிரிப்பா வருங்க அப்ரோ கடைசியில நாங்க சாப்பிடாம மதியான நேரம் எல்லாம் சுத்திட்டு இருப்போங்க ஆனா ரொம்ப புடிக்குங்க அதெல்லா
ஆமாங்க எங்களுக்கு நடந்திருக்கு எங்க ஸ்கூல்ல எங்க கிளாஸ்லா அ்வ்ளோ காலையிலய எங்க லஞ்ச பாக்ஸ் எல்லா தீர்ந்துரு அப்ரோ மதியானோ என்ன பண்ணுவோ மதியானோ போய் சத்துணூல வாங்கி சாப்பிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுவோ சூப்பரா இருக்குங்க நம்ம என்னங்க இது ஜாலியா இருக்கு இருக்றதா ஸ்கூலன்னு நினைச்சோம் ஆனா இப்பாருங்க கொழந்தைகலா அது வந்து பெரிய பாரம் மாரி நெனைச்சிட்டு ஸ்கூலுக்கு போறாங்க
ஆமாங்க கண்டிப்பா இத நம்மள மாரி அவுங்களோ ஒரு நாள் உணருவாங்க கண்டிப்பா இல்லைங்களா
கண்டிப்பாங்க ஆமாங்க நம்ம ஸ்கூல் லைஃப் பத்தி பேசுனா பேசிட்டே இருப்போங்க சரிங்க எனக்கு வேலை இருக்குண்ணா நாளைக்கு கூப்பிட்டுங்களா உங்களுக்கு
ஆ செரிங்க வெக்கேறங்க
ம் செரிங்க
ம்